ஆ கேக்கு உங்களுக்கு என்னோட உரை பிடித்திருந்ததா
கண்டிப்பா கண்டிப்பா நா வந்து தெரியாத விஷயங்கள நெறையவே தெரிஞ்சுக்கிட்டே ஆனா எனக்கு வந்து சந்தேக வரு இந்த இதெல்லா எதுக்காக கொண்டாடறாங்க அப்டின்ற மாரில்லா எனக்கு சந்தேக வரு
ட கூடாது இது எப்டின்னா வந்து இது கொண்டாடக்கூடாது இது வந்து எப்டி சொல்றனா இது நன்றி தெரிவி க்கிற மாரிதா சோ இப் ப வந்து இதானா ஜென்ரேஷன் மாற மாற மாற மாற நெறய விஷயங்கள் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிரு ச்சு புரியுதுங்ளா உங்குளுக்கு சோ வந்து அத அப் டியே எடுத்துக்காம இந்த மாரி தீ மிதிக்கிறது இந்த மாரி இப்போ நீங்க அப்டி சொல்றன் இந்தூஸ் அ யாரு நீங்க எ எந்த இது சொல்லன்னு தெர்ல இப்ப இந்தூஸ் த்து எடுத்துக்கோங்களேன் அந்த தேர் இழுக்கிறது அலகு குத்துறது தீ மிதிக்கிறதெல்லாம் நாங்கப் பாத்து வளந்துருக்கோ சோ அதெல்லா வந்து நீங்க நன்றி செலுத்துரதுக்காக பண்ணுவீங்களா உங்களோட கடமைகள செய்யற்துக்காகவோ பண்ணுவீங்க பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியே இப்ப இவங்களனா என்ன பண்ணிட்டாங்கன்னா இதெல்லா பண்ணணும் கு அப்புடின்ற மாரி இவங்க தாட் ப்ராசஸ் வந்துட்ச்சு இவங்களுக்கு சொன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இன்னா பண்றாங்க தெரியாதவங்க என்னா பண்றாங்க உண்மையா வந்து இஷ்டத்த கத்துக்காம எப்டி ஸ் சொல்றது இப்ப ஜென்ரேஷன் ஜென்ரேசனா யூஸ் பண்ணிட்ருப்பாங்கல்ல அதையே அப்புடிதானா நாம கொண்டுட்டு வருவோம் அத்னால அவங்க தாத்தா பாட்டிகள் செய்தது அப்புடே கொண்டுட்டு வரா மாதிரி இன்னா பண் றாங்க புதுஸ் புதுசா ஆட் பண்ணி இந்த மாரி விஷயங்கள்லா செய்றாங்க சில ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே விசேஷ் தமா அந்த விஷயத்தல்லா செய்யிறாங்க பட் அப்டில்லா இருக்கக்கூடாது அது அப்டி இருக் கவும் வேண்டா இது ரொம்ப சிம்பிள் இஸ்லாம பொறுத்த வரைக்கும் எங்களோட முஸ்லிம்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு இதுதான் கஷ்டப்பட்டு லா நீங்க நன்றி செலுத்தணுன்னுயில்ல கடவுள ஒரு நிமிஷம் நீங்க மனசார நெனச்சாலே அது நன் நன்றி செலுத்துறதுக்கான வந்து ஒரு இதுவா தா ஆகும் எங்களுக்கு
சரி தோழி நீங்க என்ன மாதிரியான உணவுகள்லா செய்வீங்க
உணவுகள் வந்து இதுக்கு வந்து நாங்க வந்து இப்போம் இதே மாரி ஃதர்டி டேஸ் நாங்க நோம்பு வெப்போ நீங்க கேள்விப்பட்ருக்கீங்கலா ஒன் மன்து நாங்க ஃபாஸ்டிங் இருப்போ எ ரம்ஜான் சொல்லுவோம்ல அந்த மாரி டைம்ல வந்து எங்களுக்கு வந்து இந்த க அ நோம்பு கஞ்சி ன் சொல்லுவாங்க ஏன்னா அந்த மார்னிங்லந்து ஈவனிங் சாப்புடாம இருக்கறதுனால வந்து ஒடனே வாந்து எதுயுமே வந்து டக்குனு இது பண்ணி க்க முடியாது சத்தான பொருள் சாப்ட்டு தா நம்ம வந்து டேவ வந்து பேலன்ஸ் பண்ணணு சொன்னா வந்து அந்த அந்த கஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாரி இருக்கு அந்த கஞ்சி ஐடம்ஸ் எட் துப்போ மோஸ்டா அந்த ஆயில் எடுத்துக்க மாட்டாங்க நறைய ஆனா வந்து இந்த கஞ்சினம்மோது காம்பினேஷன் ஆயில் இந்த வட பஜ்ஜி அந்த மாரி எடுத்துக்கும் போது கொஞ்ச நல்லாருக்கு அப்டிங்கதால பஜ்ஜி சமோசா அந்த மாரி எடுத்துக்குவாங்க ஆனா அது கெடுதல்தா அப்டி எடுத்துக்க கூடாது ஜூஸ் குடிப்பாங்க என்னாச்சு ஃப்ரூட் ஜூஸ் குடுப்பாங்க நெறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலா காய் எடுத்துக்கலா ஆ இப்ப வந்து சாப்படறதுங்றது முஸ்லிம்ஸ்னாலே நெறைய அந்த நான்வெஜ் தான நாங்க சாப்புடுவோ சொன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸ் நெறையா இருக்கு அப்டிதா இருக்கு
இந்த நோம்பு கஞ்சி செய்றிங்கல்ல அத எப்டி செய்விங்க
இப்போ நம்ப பிரியாணி செய்றோல சிஸ்டர்
ஆமா
பிரியாணி செய்றோல பிரியாணில வந்து பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ் போட்றோல்ல அப்பிடி இல்லாம நம்ம இந்த எடத்துல வந்து இந்த பச்சரிசின் சொல்வாங்கல அது போடுவாங்க
அமா
ஓகேங்ளா ஆனா அது பிரியாணி மாரியேதா எல்லாமே ப்ராசஸ் இருக்குமே இதுல நம்ம வந்து கறி பெருசு பெருசா போடுவோ இதுல வந்து சில டைம்ஸ் கறி போடுவாங்க சில டைம் வெஜிடெபிள்ஸ் போட்டு செய்வாங்க ஆக மொத்த வந்து அந்த அந்த பிரியாணியோடைய தாட் ப்ராசஸ்தா எல்லாமே இதுல இருக்கு பட் வந்து அது லி நம்ம வந்து அது சாலிடா கொண்ட பிரியாணி வந்து இது வந்து கொலைச்சிருவாங்க கொலைச்சி ஒரு மாரி கஞ்சி கன்சிஸ்டன்ஸ் தா கொண்டுட்டு வருவாங்க அப்டி இருக்கு ஆனா அதே மாரிதான் அது வந்து பண்ணுவாங்க ஆனா எனக்கு பண்ண தெரியாது அஹ் பண்ண தெரியாது சிஸ்டர் எனக்கு பண்ண நான் செஞ்சது கெடையாது
அஹ் ஹ ஆனா பண்ணிருக்கீங்க ச சாரி உங்க வீட்டுல பண்ணுவாங்க
ஆ பண்ணுவாங்க நறைய முஸ்லிம்ஸ் வீட்ல பண்ணுவாங்க சிலபேர் வீட்லயே தா செய்வாங்க ஆனா எங்களுக் கொந்தினானா ஃபாஸ்டிங் டைம்ல வந்து எங்குளோடுது பள்ளிவாசல் வந் இல்ல எங்களோட கோயில் தளங்கள் இருக்குல்ல அங்க வந்து எங்களுக்கு வந்து அத செஞ்சே வந்து குடுத்துரு குடுப்பாங்க ஏனா நாங்க பாஸ்டிங் வெக்கிறனால எங்களுக்கு வந்து அத செஞ்சே குடுத்துருவாங்க நாங்க வந்து அங்கிருந்து வாங்கிட்டு வந்து நாங்க பாஸ்டிங் வந்து பிரேக் பண்ணிக்குவோ எல்லா ஏரியாலுமே அப்டி இருக்கூ
நானுமே கேள்விப்பட்ருக்க நானுமே சாப்ட்டுருக்க எனக்கு ரொம்பவுமே புடிக்கு அந்த கஞ்சி றது எங்க வீட்டுக்கு அமா எங்க வீட்லயே கொண்டு வந்து குடுத்துருவாங்க அதனால நா சாப்டுருக்க அது ஆஹ் இப்போ ஆனா நீங்க ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ நீங்க உங்க ஊர்ல வெயில்லயெல்லா எப்டி இருக்கு தோழி
வெயில் சரியான மண்டையை பிளக்குது தோழி எங்களால வெளியவே போக முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப ஃபாஸ்டிங் வேர வச்சிருக்கேன்னா வெளியே கண்டிப்பா போக முடியாது சோ மார்க்கெட் கூட நா இன்னைகு போமாட்ட ரெண்டு நாள் போமாட்ட ஆனா வந்து ரொம்ப வெயிலாருக்கு வெயில் வந்து எந்த அளவுக்கு இப்ப நா அப்டியே வந்து மனுசன வந்து வெறுப்பேத்தி கடுப்பேத்துற மாரி இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு முடியல ஒரு ஒரு அளவுதா ஹெ ப நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிட்டுபோ உடம்பு வந்து ஏத்துக்க முடியு இது வந்து ரொம்ப வந்து ஹீட் வந்து எப்டின்னா விழுந்துருவோ மைக்க போட்டு எனக்கு நா வேர
ரொம்ப சுடுது அப்டி எதோ அ ஹ ரொம்ப சுடுற மாரி இருக்கு வெயிலு முன்னெல்லா பாத்தீங்கன்னா வெயில் அடிக்கிறதே தெரியாது ஆமா மின்னதெல்லா பாாரத்தீங்கன்னா வெயில் அடிச்சதுன்னா அந்த வெயிலே தெரியாது அந்த வெயிலே விளையாடுவோ சின்ன வயசுல லலா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுலதா ஆமா நம்ம வீட்டுலதா வந்து திட்டுவாங்க வெயில போயி வெளையாடுற வெயில போயி வெளையாடுறே அப்பெல்லா நமக்கு எதுவுமே தெரிஞ்சிக்காது ஆனா இப்ப இருக்கிற பசங்கெல்லா பாருங்க எல்லா ஃபோனு தா கேமு தா
கண்டிப்பா ஃபோன் வந்து அதுவு இந்த யூடியூப்ல இந்த ரீல்ஸ்ன் சொல்ட்டு இந்த போடுவாங்லே ரொம்ப வெறுப்புங்க அது இந்த ஃபேமிலி சின்ன சின்ன ஃபேமிலி மாரி ஒரு ஆ இதுல்லா டிராமாஸ் லா போடுறாங்கள அல்லா வந்து ரொ ரொம்ப டூ மச்சா இருக்கு
ஆமா எனக்கு அது புடிக்கவே புடிக்காது ஆமா
ஏ பசங்க வந் ஸ்கூல் போயிட்டு வந்தோனே இந்த ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க உக்காந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க என்னால ஸ்டாப்பும் பண்ண முடிய மாட்டிது அவங்கள செரி அவங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வந்து கொஞ்சோ ரிலாக்சேஷன் டைம் வேணுமேன்னு சொல்லி நா விட்டுறேன்னா அதுனால வந்து ஒரு ஃபா ஆஃப்நார் பாப்பாங்க அதுக்கப்ரோ அடுத்த டியூட்டி அவங்களுக்கு அடுத்தது வந்துரும் அரபிக் படிக்கிறதுக்கு அமிச்சிடுவ நா அவங்கள சோ அதனா அவங்க அப்புறம்மா போயி மறுடியும் வந்துட்டு கொஞ்சோ நேரோ பாப்பாங்க மறுடி டியூஷனுக்கு உக்கார வச்சுடுவ டியே போது சிஸ்டர் அத பாத்தாலே தல எல்லா வலிக்க ஆரம்பிச்சிருது
ஆமா அதுக்குதா நம்ம என்ன செய்யுனா சின்ன வயசுலந்தே நம்ம ஃபோன குடுக்க கூடாது அதுங் கல்ட்ட இப்ப நம்ம சின்ன வயசுலல்லாம் அதுங்க சாப்பிட மாட் டதுங்க அடம் புடிங்குதுங்கன்னு சொலிட்டு நம்ம ஃபோன குடுக்கறோ, ஃபோன பாத்து சாப்ட்டுறதுங்க அப்படின் ஆனா அதுங்களுக்கு வளர வளர அதுலயே வந்து அதுங்க அடிக்ட் ஆயிடுச்சுங்க இப்ப எங்க அக்கா பையன்ல்லாம் பாத்தீங்கன்னா அவன் வந்து இப்போ போன வருஷம் தா டென்த் முடிச்சா அவ வந்து நல்லா படிக்கிற பைய அ நானூத்தி எண்பது நானூத்தி தொண்ணூறு கூட வாங் ங்குவா ஆனா இந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா வெறு நானூத்தி நாப்பத்தி நாலு மார்க்கு தா காரணோ கேட்டா ஃபோனு வீட்ல படிக்கிறதே கெடையாது கேட்டா நா ஸ்கூல்லயே படிச்சுட்டே ஸ்கூல்லயே பண்ணிட்ட அப்பிடின்னு இப்ப வந்து ஒரு கதவே சாத்த போறா அப்பிடின்னா வாசல்ல கேட் சாத்த போறா அப்பிடின்னா ஃபோல் நோண்டிகிட்டே தா பேஸ் சாத்துவா சாத்துனா கதவ சாத்திதா வச்சட்டு வருவா அத தாப்பா போட மாட்டா அந்த இது தாள் போட மாட்டா அப்டே வந்துருவா ஃபோன நோண்டிகிட்டே வந்துருவா காரணோ என்ன கவனோ செதருது அவனுக்கு இப்ப வந்து ஆமா இப்ப கேட்ட போய் பூட் பூட்டிட்டு வாடா அப்டின்னு சொன்னா பூட்ட அதுலயே வெச்சுட்டு சாவியையு அதுலயே வெச்சுட்டு அந்த பூட்ட மட்டு மாட்டிட்டு வந்துடுறா அதுவு அந்த தாப்பாலக் கூட ஒழுங்கா போ
அதுவும் வந்து ஒரு பிளஸ் ஒன் படிக்கிற பையே வந்து அப்படி பண்றது வந்து ரொம்பவே வந்து ஏத்துக்க ச்சியமா தா இருக்கு கொழந்தைங்கன்னா பரவால்லேன்னு சொல்லலா பிளஸ் ஒன் படிக்கிற பையே வந்து அப்பிடி பண் ணன்றது வந்து ஒரு கொஞ்சோ கஷ்டமான விஷ்யோ தா கண்டிப்பா இது வந்து அவங்க அவாய்ட் பண்ணுங்க
ஆமா அது மாரி நா ஃபோன் குடுக்காதன்னு சொன்னனா அவ கேக்கல அவனால ஒரு நிம்ஷோ கூட ஃபோன் இல்லாம இருக்கவே முடியாது
கண்டிப்பா இப்பதா ஃபோன் இப்ப வச்சாலே எடுத்து ம் உண்ம ஃபோன் டெட்டா ஆவர வரைக்கு டைம் வெய்ட் பண்ணுவாங்க
அ அவ வந்துட்டு ட்டு எனக்கு வேற பேட்டரி மாத்தி குடுன்னு சொல்லி நேத்து அப்புறோ அழைச்சிட்டு போய் மூவாயிர ரூபாய் கிட்ட செலவு ஃபோன்ல வந்து புது பேட்டரி வேணுமா அப்பதா சார்ஜ் ரொம்ப நேரோ நிக்குமா
ரொம்ப தப்பு அவ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு இல்ல இந்த வயசுல நீங்க கண்டிக்கலன்னா வந்து அது தம்ப ரொம்ப தப்பாயிடு அது வந்து எதுவுமே இல்லாம போயிடு
அதே மாரி இப்ப கடைக்கி போயிட்டு ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வாடான்னு சொல்ட்டு நாம்ம அனுப்புறோம்னு வெச்சுக்கோங்களே காஸ் காசே வாங்காம போயிடுறா ஃபோன் நோண்டிக்கிட்டே போயிறா கடையில போயிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு நா காசு அங்கேயே வாங்காம வந்துட்டே காசு அனுப்பிவுடுன்னு சொன்னோன்ன ஃபோன்ல அனுப்பிவுடுறாங்க அவ போய் வாங்கிட்டு வரா அப்பனா அவ்னுக்கு எந்த அளவுக்கு கவனோ இல்லாம இருக்குன்னு பாருங்க இப்போ வந்து பிளஸ் ஒன் படிக்கிறா அடுத்த வருஷோ பாத்தீங்கன்னா பிளஸ் டூ அதுல வந்து எல்லா சப்ஜெக்டலயு பாஸ் ஆவானான் கூட தெரியல ம் ஆமா அவ பாஸு ஆவாணான் தெர்ல இன்னொன்னு வண்டி அந்த வண்டியில போயிடுது அந்த கவனம் வா ஒண்ணு ஃபோனு இல்லேன்னா வண்டி
வண்டி ரொம்ப டேஞ்சர் சின்ன பசங்களுக்கு வண்டி ரொம்ப டேஞ்சர் ரொம்ப மனசு கஷ்டமாருக்கு எங்களுக்கு தெரிஞ்சவ என்னோட பக்கத்துல இருக்கறவங்கதா ரொம்ப எப்பிடின்னா அந்த பையே நல்ல பையே நல்ல பையே க்ய அப்டிதா ஆனா வந்து வண்டி எடுத்துட்டு போய் அவன்க்கு வயசு கூட இல்ல வண்டி எடுக்கற வயசு கூட வண்டியா அது வாங்கிட்டு போய் ரேஸ் ஓட் டியே அடிபட்டு அ ரொம்ப ஒரு இது ரொம்ப க கோ தூரமான நெலமையில அவ வந்து இப்போதைக்கி இப்போதைக்கு அவ ஹாஸ்பேட்டல்ல அட்மிட் ஆயிருக்கா
அய்யயோ
என்னோட ஓன் சிஸ்டர் எங்களுடைய கசின் சிஸர் சிஸ்டரு அதா என்னோட கசின் சிஸ்டர் ஆக்சுவா கசின் சிஸ்டரு இல்ல அவுங்க எறந்து போயிட்டாங்க சூசைட் பண்ணி பெயிட்டாங்க அவங்களுடைய ஹஸ்பன்ட்டு சூசைட் பண்ணி எறந்துட்டாங்க ரெண்டு பேருமே இல்ல பசங்க வந்து பெரியம்மா வீட்ல வளறாங்க ரொம்ப செல்லங்குடுத்து வளத்துட்டு அந்த பையே என்ன பண்ணிட்டா தெரியுமா இப்போ பாஸிங் போச்சு எங்களுக்கு நோன்பு டைம் போச்சில்லங்க அப்போதா நா அப்ப தா நடந்துச்சுங்க இது மனசே வந்து தாங்க முல்ல அந்தப்ப என்ன பண்ட்டா ஃபாஸ்டிங் வெச்சுக்கிட்டு ஊர்லந்து து எங்க ஊர்லருந்து ஆளுங்கா வந்துருந்தாங்க சோ அங்க அவுங்க அக்கா கசின் பிரதர்ஸெல்லா வந்துருந்தாங்களா அவங்கள பாக்கறதுக்காக இந்த பைய வந்தா பாருங்க எங்க வந்து கிண்டில இருந்து வந்தா அந்த பைய இந்த பர்க்மேன் சொல்லி ஒரு வண்டி சொல்லுவாங்கல அந்த வண்டி எடுத்துட்டு வந்து எங்க மாதாவர ரவுண்டான கிட்ட வ வந்து ஆக்சிடெட் ஆயீ ஸ்பாட்லேயே உயிர் போச்சுங்க அன்னைக்கி அவ பாஸ்டிங் வேற இருக்கா பாஸ்டீங் கூட அவ பிரேக் பண்ணல தெரி எப்படிது எங்கள தாங்கிக்கவே முடிய அவ்வளவு அளத்து அந்த குழந்த இருபது வயசு தங்க ஆகு இப்பதா பர்த்டே போச்சு அவ பர்த்டே போயி பத்து நாள் நா அவனோட உயிர் போ நா நினைக்கவே இல்லங்க இந்த நிமிஷ நினச்சா கூட அது மனசு அப பயங்கரமா ப பதத் பதத்டாதா கொடுக்குதுணுங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாவு இருக்கு நினைக்கவே இல் இப்ப ஒரே ஒரு சிஸ்டர் தா இருக்கா அவருக்கு அவங்க அண்ணனு அத அண்ணன் தம்பி ரெண்டு பேர் தா ந்து அவங்களுக்கு ஒரு இதுவா இருந்தாங்க ரெண்டு பேருமே ஒருத்தங்கத்தவங்க சப்போர்டா இருந்தாங்க அம்மா அப்பா இல்லன்னா கூட இப்ப தங்கச்சி என்ன ஆயிட்டா பாருங்க ஆனாதே ஆயிட்ட அப்பா அம்மா அவங்களோட இத தெரிய அவங்க போயி டாங்கா இப்ப இவ இந்த மாதிரி விளாட் தான மாதிரி போயிட்டா இப்போ என் தங்கச்சிக்கு யாரு இருக்கா இதெல்லா வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயங்க இதெல்லா ரொம்ப அவாய்ட் பண்ணணு எங்களுக்கு மனச வந்து இப்படி இப்படி எங்களால இத வந்து எடுத்துக்கவே முடியல சொல்ல போனா இந்த கஷ்டத்த
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நமக்கான நேரம் முடிஞ் ச்சு இன்னு வேறொரு அழைப்பில சந்திப்போ தோழி நன்றி தோழி
தேக்யூ தேங்க்யூ நன்றி நன்றி